ஆஹ் வணக்க ஆஹ் வணக்கங்க என்ன. பண்ணிட்டு இருக்கீங்க.
இப்பதா மிஷின்ல துணி போட்டே அது முடிஞ்சிருச்சுன்ட்டு ஆப் பண்ணிட்டு வெளிய வந்துட்டே. மழ வேற வந்து உம்.
மழ ஆமா காலைலேந்தே மழ கால்ல அஞ்சு மணிக் செம்ம மழ இங்க அஞ்சு மணிக்கே மழ அஞ்சு டூ கிட்டத்தட்ட ஒம்போது மண் நேரொ விடவே இல்ல மழ. மூண் மண் நேரொ நாலு மண் நேரொ தொடர் மழ இருந்துது. இப்பதா கொஞ்சொ வெயில் எட்டி பாக்குது.
வெயில் அங்க இருக்குங்ளா இங்க இன்னு வர்ல
பரவால்ல இப் கொஞ்சப்படியே மூடியாதா இருக் க்கு
உம்
கொஞ்சொ வெளிச்சமா இருக்கு காலைல அப்டியே இருண்டுட்ருந்துச்சி எட்டு மணிக் ஒம்போது மணிக் ல அப்டி இருட் டா இருந்துச்சி ஆறு மணி மாரி இ ந்துது
செரி துணி அதிக துணி அதிகமா இருந்ததுன் போ ஊர்லருந்து வீக் காலைலயே வந்தோமா செரி எல்லா போட்ருல்லா போட்டு ஆ அவ ட்ரெயினுக் போனா பெரியவ சேரி அவ்ள அம்ச்சி ட்டு
அம்மா ஊர் எதுங்க
இ பக்கொ பக்கந்தா ஆ பிரிஜிக்கு அந்த பக் கொம் ஜூலா பட்டு ப்ரிட்ஜுக்கு அந்த பக்கு பிரிட்ஜுக் இந்தப் பக்கொ ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ
ரெண்டு கிலோ மீட்ரு ஆ என்ன பிரிட்ஜு தாண்டி போறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆய்டு போங்க கார் சுத்தின் போறதுக்கு அதுக் வாணியம்பாடி ஜோலாபட்டுகே பொ அதுக் எதுக் திருப்பத்தூருக்கே போயில்லா அது என்னவோ கரெக்ட்டு தா அவ போயிட்டு நடந்தே போய்ருவீங்களா நீங் ங்க
இல்ல டூ வீலர் இல்ல போயிட்டு வந் உம் நா ஓட்றதில்ல பாப்பாங் ஓட்றாங்க அவங்க கூடோ கண்ணு போய் ட்டு வந்துருவ இல்ல இவர் கூட போவ சரியாவா பன்னெண்டு இருவது ட்ரெய்னுக் கெளம்புறதுனால சீக்ரொ சீக்றொ வர சொன்னா
எங்க பெரிய பொண்ணு சென்னைல ஒர்க் பண்றாங்களா ம் என்ன ஒர்க் பண்ணிட்ருக்காங்க ஐ டி ல சேர் சேர் சே கொஞ்ச ஒர்க் ஆமா என்ன பண்றது பசங்க எங்கனா ஒரு வேலைக் போணும்ப்பா பொட்ட பசங்கனா ஆம்பள பசங்களு சும்மாருக்கூடாது பொட்ட பசங்களு எதுனா ஒரு வேல செ டே இருக்கணு ஆமா சும்மாலா இருக்கவே கூடாது எங்க அம்மா சொல்லினே இருப்பாங்க ஏ அப்பா இப்பக் கூட திட்டுவாரு நா ரெண்டு மாசொ ரெஸ் ட் எடுக்குறம்ப்பா என்னமா ரெஸ்ட்டு இந்த வயசுல உனக்கென்னமா ரெஸ்ட் தேவன் கேக்குறார் அப்டில்லா இருக்கக் கூடாது ரெஸ்ட்டுன்றதே இருக்கக் கூடாது வேல பதினஞ்சு வர்ஷொ ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றன்னா பதினஞ்சு வர்ஷொ லீவ் போடாத் போடுமா பெஸ்ட்டு டீச்சர்னு பேரு வாங்கனும் மா நீங்க நாப்பது நாள் ந நாப் பது சாவுற வர ஒரு வேலையில இருக்கணுன்னா போணுமா ரிட்டைர்மெண்ட்டு அவுங்களா குடு த்து அனுப் புற அளவுக்கு நீங்க போணு அந்தளவுக்கு வேல செய்ணு இப் இப்பவே ஒரு பத்து வர்ஷொ எக்ஸ்பீரியன்லே முடிச்சுட்டு ஒக்காந்துட்டு நானு வீட்ல ரெஸ்ட் எடுக்குறன் ஒக்கார ரீங்ளே நாங்கல்லா வந்து நாப் பது வர்ஷொ சர்வீஸ்ல இருந்துட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கப்பறமு அ தே வேல தொடர்ந்து அஞ்சு வர்ஷ இன்னு கூட எங்க அம்மா எங்க அப்பா போறன்தா சொல்லிந்தாரு அப்பறொ எங்க அப்பாதா எ ங்க அண்ணந்தா வந்து ஒடம் சரியில்ல வேணாம்ப்பா கண்ட்டினியூ பண்ணாத ஜாபு வீட்ல ரெஸ்டெடு அப்றொ சொல்லி சொல்லி சொல்லிஸ் சொல்லி இப்பதா கொஞ்சொ அடங்குனாரு எங்க அப்பாவு ஏ அங்க அம்மா செரி எங் போ செரி ஜாப்ன்னா ஜாப் போயிட்ணு சும்மா அந்த லீவ் போட் ந்த வீட்ல இருக்கிற்து அதெல்லாவ் ம் புடிக்வே புடிக்காது
உம் நானு இனி மழ வந்ததுனால போவே இல்ல செரி அ நாளை போயிக்லா இவளவு ட்ரெயின்னுக்கு அனுப்புனோ செரின்
பரவாலங்க உங்குள்து ஜாப்லா பரவாலி ங்ளா
ஆ பரவாலங்க ஆனா இன்ன ஒன்னு எல்லாத்தியு முடிச்சுட்டு இங்கெந்து ஓ ம்மா திருப்பி வர்னோ அது பஸ் ஏறி போய் வரதா
கொஞ்சோ கஷ்டமாருக்கு ஆ ஆ உம் உம் என்ன பசங்க கொஞ்சோ கல்லாண அ னவரையு போங்க ஆயிட்டாங்க அவுங்குள கொஞ்சொ பாத்துக்கிற்துக்கு கொழந்தைங்கள பாத்துக்கிற்துக்கு அப்டி இப்டி வளக்கிற்து செரியா இருக்கோ டைம் உங்குளுக்கு இப்ப அதுதா சொல்ற நம்ம இந்த காலத்துல நம்பட்ட ரெஸ்ட் எடுக்கலான்னு நெனக்கிறோ அப்டில்லா கடையவே கடையாது எப்ப ரெஸ்ட்டு னா பேர பேத்திங்ளுக்கு கல்யாண ஆவுதுங்ளா அவுங்ள நம்போ உட்டுர்றாங் வர்ற அப்பதா நம்ப ஃப்ரீயே ஈல்லனத்
அப்ப கூட எங்க ரெஸ்ட்டே எங்கம்மா இப்ப வ சின்ன தங்கச்சி ரெண்டு பசங்ளையு அம்மா கிட் தியு உட்டு போயிட்டுகிறா கட தெறக்கணு அப்டின்னு சொல்லிட்டு பாத்தர கட வச்சுட்டுருக்காங்க அ ஹோல்ஸேல் க ஆ அது தெறக்கணுன் சொலிட்டு அவுங்க வீட்டுக்கா ஃபோன் பண்ணாருன்னு சே நா பசங்ள வந் து மழ பேஞ்சனால ஸ்கூலுக்கு அனுப்ல ஈவினிங்க அப்போ டந்து உட சொல்லு அப்டீன் சொல்லிட்டு கெளம் போயிட்டா அப்படீன் சொல்லி நின்னாங்க அம்மா இங்க ரெண்டு பேருக் துட்ட ஓரியாட்னுன்டா
முடியாதுங்க ஏனா இப்ப வய்சான காலத்து ல வந்து அவங்களுக்கு வந்து அமை தியா இருக்கணு அந்த எரச்சல் சுத்தமா புடிக்காது ங்ளா அமைதியாவுருக்கணு பசங்க என்ன கத்துனாலும் புடிக்காது ஒண்ணு சாப்ட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம் இப்போ
ஆமா அப்பாதான் திட்டிட்டேப்பாரு
கொஞ்சம் கஷ்டதா இன்னா பண்றது எல்லாம் ம்
ஓ ஓடிட்டே இருக்காங்க அதுதான் உட்க்காந்துட்டு விளையான் கூட இந்த பக்கம் ஓடி போயறது அந்த பக்கம் ஓடி போறது மண்ணுக்கு போறது இதெல்லாம் பண் ரறாங்கா அதனால அவங்க அதை பாத்துக்கறது கஷ்டம் அப்புறம் சாப்ட மாட்டேடுறாங்க
ம் அப்படி இல்லைங்க அவங்க அப்பா அம்மா இருக்கும்போதே இவங்களுக்கு கஷ்டம் தெரியாது இவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போயறாங்களா பஸ் அப்பதான் வந்து அவங்க சாப் ள்ளனா ஒரு கொத்த மாரி ஏ ஆமா சாப்பாடு கூட போட்லையா எ பிள்ளைக்குுவங்க அப்பதான் அவங்களுக்கு இன்னும் கஷ் டமா இருக்கும் அவ வேணான் தான் சொல்லுவான் நீ ஊட் டிறனுமா இல்லையா ன்னுவாங்க அப்போதான் இன்னும் டன்ஷனா இருக்கும் யா இதெல்லாம் எங்க அம்மா
அஹ் அவுங்க வீட்டுக்கரு எங்க அம்மா கிட்ட எட்டுன வந்து விடுன்னு சொன்னாங்க லா ஈவ ஒங்க அம்மா எங்க மாமியாரு சாப்பாடே ஊட்டாது நான் இங்கயே விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி
அஹ் அதேதான் சாப்டுவோம் எங்க அம்மான கொஞ்சம் பொறுப்பா பாலு கீலு அது ஒரு மூணு வேள பால் காய் வச்சு அப்படின்னா குடிபாட் ட்டிடுவாங்க ஆ இப்ப கொழந்தைக்கு ஒரே பயர் வார் பெரியவன்ன வுட்டுட்டு வருவ எங்க அம்மா கிட்ட ஒரே வாரத்துல குண்டா வருவா வீட்டுக்கு சின்ன யானை அப்பா எங்க வீட்டுக்காரு அதா சொல்லுவாரு இப்ப போன மாரி எப்படி இருந்தான் இந்தவாரு எப்படிக்கிறா பாத்தியா அதுதா அவங்களோட பாக்க பாக்க எங்க அப்பா பஸ் ஏத்திடந்து கூட்டுனு வந்து வுட்டு போயிடுவாரு ஒரு வார அங்க வச்சுப்பாங்க எங்க அம்மாக்கு அவனனா ரொம்ப புடிக்கு பெரியவனா ரெடி பண்ண இட்டுனு வந்து வுட்டு போயிடுவாங்க புஃனு குண்டு அப்பய கொஞ்ச குண்டாதா குண்டா கலாரப்பா ஆ இன்னும் குண்டாயிட்டணு வச்சிக்க எங்க வீட்டுக்காரு எவ்ளோ அழகா இருக்றான் பாரு இப்பதா இங்கய இருந்தா எப்டி இங்கே விளாயாடி டி டோக்குனு இருந்தான் இப்ப பாரு உங்க மம்மி கிட்ட போய்ட்டு எவ்ளோ அழகா வரு எங்க அம்மாகிட்ட வுடறதுனா எங்க வீட்டுகாரர் ஃபிரியா வுடுவாரு பசங்க கிட்டல்லா மெயின்டன் பண்ணுவாங்கடுனு இப்ப அந்தப்ப அந்த அந்த அந்த பொறும இல்ல அவுங்ககிட்ட இப்போ
அவுங்களுக்கு வய்சாவுது து டயனஸ் வந்த்ர்து இல்லங்க அப்ப பொறும போயிருது டயட்னஸ் வரும்போது
ன சாப்டமா படுத்துக்கணுமான் பட்ற மாரி இருக்கிறாங்க அவுங்க இப்ப அந்த ஏஜ் பின்னாடி ஒரு கொழந்தைய கூப் முடிக்கிற அளவுக்கு அவுங்களுக்கு அந்த நிதான இருக்றது இல்ல மைண்ட்ல மைண்ட்லயுங்கிறது இல்ல அந்த நிதானோ அவுங்ககிட்ட இருக் இருக்கறதுல்ல அதா உண்ம என்ன பண்றது எல்லா ஒரே காலோ வந்து சீக்கிரோ மாறிடுதுப்பா மின்னல்லா அவ்ளோ வயசானவங்க எங்க அம்மா அம்மம்மா எங்க அப்பத்தால எப்டி இருந்தாங்கப்போ எண்பத்திநாலு என்பத்தஞ்சி வயசுலேயே எங்க பின்னாடி திரிவாங்க ஆஸ் பஸ் ஸ்கூல்க் போனா கூட எங்க எங்க கூட வருவாங்க ஹாஸ்பிட்டல் போனா கூட வருவாங்க எங்கனா போவ்க்கூட ஒரு வருவாங்க கூட வருவாங்க நடப்பாங்க இப்ப இருக்கற அம்மம்மாங்கல்லா எங்க ஆஹ் போயிட்டு வந்துருங்க ஆஹ ஆ போய்ட்டு வந்துருங்க நீங்களே ஆ முடியாது முடியாது முடியாது ஆ செய்ய முடியாது ஆ
எங்க கொழந்த ப எனக்கு கொழந்த பொறந்த மோது ஆ ஹாஸ்பெட்டுல்ல பாத்துக்கிறதுக் இப்ப அம்மாவோட அம்மா தா இருந்தாங்க அய்யே எங்கம்மா ரெண்டாது கொழந்த பொறந்தம்போது கு ஜொரமே வந்துருச்சு வீட்டுக்கு புயிட்டாங்க என்னா பொண்ணு பொறந்துருச்சா
அய்யய்யோ ஆ ஆ ஏனா உங்ளுக்கு பொண்ணு உங்களுக்கு பொண்ணு இல் ல பயென் ரொம்ப எதிர்பார்த்திருப் போங்க ஆஹ் அதுனால அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டுருந்துருக்கு உஹம்
சேர்றதுக்குல்ல எனக்கு ஜொரம் வந்துருச்சுனு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல டிச்சார்ஜ் ஏழு நாள் கழிச்சு அப்பெல்லா ரொம்ப லேட்டா தா டிச்சார்ஜ் பண்ணுவாங்க சிசேரியன் பண்ணதுனாலே ஏல் நாள் கல் ச்சு வீட்டுக்கே வண்ட எங்க மாமியார் தா சாப்பாடுலா குடுத்தமிச்சிருந்தாங்க அம்மா அது வை ஹாஸ்பட்லு பக்கமே வரல டயாரா கேட்டாங்க நீதா ஒண்ணு பத்தேன்னா பொண்ணும் பொண்ணு சேங்டாங்களா அதுலே ஜொரம் வந்துருச்சா
ம் ஆமாங்க இது எப்பிடி நடந்துச்சுன்னா நாக்கு டெலிவரிக்கி பஸ்ட்டு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல்ல நைட் போயிட்டு அட்மிட் ஆயிட்ட ஓக்கேங்குளா அதுக்கு முன்னாடி வந்து எல்லா மே பெண் கொழந்ததாப்பா அங்க பத் து டெலிவரி ஆயிருக்கு எனக்கு இந்த பக்கோ கடத் த்தி இருக்கு நானு இந்த பக் படுத்துன்கிறே இந்த பக்க லைன்னா படுத்துன்கிறாங்க ஒரு ஒருத்துருக்கா ஒரு ஒருத்துருக்கா பொண்ணு போறக்குது
அஹம்
பஸ்ட்டு பஸ்ட்டு அந் சா ஹாஸ்பிட்டில்ல பைய பொறந்துச்சு அன்னிக்கு
அஹா
ஏ பைய பொறக்கும்போது சேமா பக்கத்து பெட்டுல்ல ஒரு பொண்ணு சேம் டைம்ல பொறந்தாங்க ரெண்டு பேருமே அப்போ ஒரு பைய ஒரு பொண்ணு பொறந்துச்சுங்குளா கொஞ்சு நேர பொத்து அந்துப் பொண்ணு ஓ ஓன்னு அழ நா அழ ங்க அதுக்கு அதுக்கு நா சொன்ன ஏம்மா அழ்ற நா எதுனா இது இல்லக்கா நாலாதும் பொண்ணு பொறதுச்சு எங்கு வீட்டுக்காரு என்ன சேத் இருக்குமாட்டாரு அவ்வுளோதா ஐய நாவ் அதுக்கேத்த மாரி அவுங்க அத் அந்த ஆளு வரவேல்லங்க வந்து பாக்க கூட இல்ல மூண் நாள்லாச்சு நாலாவது நாள் வந்து இந்த கொழந்தியெல்லா தூக்கின்னு வராவேல்லா வெச்சு அது இங்க போட்டு வாணுவான் ஆங்க எல்லாரு எதில் இங்கங்க அப்டி கத்துனாங்க அந்த கொழந்த அழனா அழங்கவோ இன்னிக்கி இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்ன வாணியம்பாடியில கொழந்த ஜி ஹெச் ல பொறந்துக்குது பொண்ணு
உம்
டி ஒரு வாசல்லந்து மேல தூக்கி போட்டுக்றா கொழந்தைய
ஒய்யையோ ஆஹ்
கொழந் செத்துருச்சி அந் நாய் வாய்லக்கவ் மீனு வந்து கீழ போட்ருக்குதுங்க
வ எப்டி எப்டி மனசு வருது இவங்களுக்கெல்லான் தெர்லையே
து எப்டி அந்த குழந்த தூக்கி விசிற அடிக்கிறாங்க அவ அவ் ஆவாதவங் கூட இருக்கட்டு பெத்துட்டாங்க அட்லீஸ்ட் எவ்ளோ பேர் குழந்த இல்லாதுருக் க்காங்க அவங்ளுக் திருப் பொயிட்டந்த குடுத்துருக்கலால் கூட து வாசல்ல போட்டு வந்துட்டு இருந்தா கூட அவங்க எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு தொட்டில்ல அங்க வைக்கிறாங்க. அப்ப வந்து கவர்மென்ட் ஹாஸ்பிட்டல் வந்து தொட்டில்ல வைக்கிறாங்க வெளிய.
அ ஹா.
ங்க வேணானா போட்டு போயிடலா அத.
ஓ அந்த மாதிரிலா.
அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஆமா. இப்பல்லாம் வந்து தொட்டில் போட்டுறாங்க அதுங்க ஐயோ எனக்கு அது பார்த்ததுல இருந்து அது எவ்வளோ கல் மனசுக்காரியாப்பா. ஒரு குழந்தைய தூக்கி விஸ் விசிறு அடிச்சா அடக்கு போட்டு போயிட்டு இருந்தால் கூட மனசாரிட்டுங்க விசிறியடுச்சா சாவனோ. இதுல வை. கிறாங்க அஹ ஐயோ எப் அப்பா என்னங்க இப்படி எல்லா இருக்கறாங்க அப்பா நினைச்சாவே ஓ அப்படி கதி களம்புது போங்க
உம்
அப்படிதாங்க இருக்கறாங்க என்னங்க இவங்களல்லா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சேரி நான் நெக்ஸ்ட் இணைப்புல கண்டிப்பா பாக்கலாமா செரிப்பா நன்றி.